ஹலோ வணக்கம்,
ம், இனிய காலை வணக்கம்,
ம் ரொம்ப இனிமையா இருக்கு காலை
ரொம்ப இனிமையா இருக்கா கால்லியே
ஆமா
ம்
டாச்சா
நா இப்பதா சாப்ட்டு சார்ஜர் போட்டு ஃபேஸ் வாஷ் டு வந்து படுத்து ஃபோன் பேசுற
சேரி சே நா முன்ன எந்த எடத்துல உக்காந்து பேசுனனோ அதே எடத்துலதா உக்காந்துட்டுருக்க
அப்டியா
ஆமா
உங்கள்துல சார்ஜர் இருக்கா
ஆ நா இயர்லி காலைல எழுந்த உடனே சார்ஜர்ல போட்டு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரை கொண்டு வந்து விட்டுர்னா அடுத்த நாள் காலை வரை தாங்கு
அப்டியா
ஆமா
ம், ஏதாச்சு வேல செய்லியா வீட்ல
வீட்ல காலைல எழுந்ததுமே வேலதான வேறென்ன எல்லா வேலயு முடி ச்சிட்டுதான உக்காற்றோ ஃப்ரீயா இருக்கும்போதுதான பேசுறோ
அப்டியா, எல்லா வேலயு முடிச்ட்டீங்க அப்ப
காலைல முடிஞ்சது
ம்
ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்புற வேலைல்லா இருக்கும்ல அவங்ளுக்கு சமச்சு எல்லா பேக் பண்ணி தரணும்ல
ம்
அதல்லா முடிச்சிட்ட வீட்ல மத்த வேலயெல்லா முடிச் ட்டோம்னா பத்து மணிக்கு மேல ஆமா, டியூசன் போறாங்க
டியூஷன் போறாங்களா
ஆமா போயிட்டாங்க
ம் ம்
அ அ
ம்
முன்ன உங்கள்ட்ட நா என்னமோ கேட்ட சி ஜி பி நல்லா வச்சிருக்கீங்க அப்பறோ ஏன் கவல அப்டின்னு கேட்ட
ஆமா பிலேஸ்மெண்ட் கடைச் ச்சா நல்லா இருக்கு போய்ட்டா அப்டியே ஐ யே செக் பி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு எம் காம் பண்ட்டு அதுகேத்த வெல அடிப்பன்லானிருந்த
சேரி சேரி உங்களுக்கு எப்டி லோக்கல்லே கெடைக்கணு வீட்டுக்கு பக்கமாவே கெடைக்கணு அப்டின்னு ஆசையா இல்ல வெளியூர்
அப்டிதா ஆச ஆஹா வெளிநாடு லா அப்பா அம்மாவல உட்டு போக முடியாது இருக்கிறதே ஒரே பைய ஒத்து போய் வுட்டு போய்ட்டா ரொம்ப இது வா
ஆ பரவால்ல
ஆ ரொம்ப தப்புல உட்டு போறதெல்லா
அப்பல்லா ஒண்ணு இல்லையே தப்புல்லா ஒண்ணு கெடையாது உங்க என்ன நிரந்தரமா விட்டுட்டா போக சொல்றாங்க
இல்ல வேலைக்கு போற வெளிய போயிட்டனா எப்பயாச்சி மந்த்க்கு ஒருவாட்டி இத பாக்கற மாரி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல அவுங்களுக்கு
ஆ ரொம்ப நல்ல பைனா இருக்கீங்க
ஆ அவங்களுக்கு நம்ம பையன பாக்கணு பாக்கணு இருக்கு
அ அ
அதனாலயே வீடு பக்கத்துலயே வீடு கட்றோ
சேரி
ம்
வீடு இப்ப கட்டிட்டுடிருக்கீங்களா
ஆமா ஆமா கட்டிட்ருக்றோம்
சேரி சேரி இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு வீடு கட்றது
வீடு தலோ ஒட்ற ஸ்டேஜ்ல இருக்கு
ஓ சேரி நல்லா பெரிய எடமா நல்லா எவ்ளோ ஸ்கொயர் ஃபீட்ல வ கட்டுறீங்க
ஆ ம் ரெண்டு சென்ட்ல கட்டுறோம்
சேர் சேர்
சென்டு தா
ம் ம்
கட்டிட்டே அப்புற கல்யாண தா ஆமா டபுள் பெட்ரூம் ஹாலு கிச்சனு
சேரி சேரி ம் நீங்க ஒரே பையனா தம்பி தங்கச்சி அண்ணா அக்கா
ஆஹா யாருமே இல்ல எங்க சித்தப்ப பொண்ணு இருக்கு ரெண்டு பொண்ணுங்கமே இப்தா கல்யாணம் ஆச்சு
சேரி ஆனா உங்க கூட பிறந்தவங்க நீங்க யாரு இல்ல நீங்க மட்டுதா சேர் சேரி சேரி
ம்
ம் எ பையன்ட்ட நா என்ன சொல்லுவனா நீ படி தயவுசெஞ்சு ஃபாரின் போ அங்க போய் வேல செய்யு என்னையு கூப்ட்டுக்கோ நானு வந்து ஊரெல்லா சுத்தி பாக்குணு போது இந்த இந்தியாவிலயே இருந்து குப்ப கொட்டனதல்ல போது
ம்
நீ போ அப்டின் தா நா சொல்லுவே
ம்
ம்
எனக் இந்த ஊரு உட்டு இந்த ஊரு உட்டு போனுன் ஒரு பர்சன்டேஜ் கூட மனசே வராது ஏன்னா ப ப ப ப ப செட் ஆயிட்டாங்க பசங்களோட போயிட்டு வேல வேல எதாச்சு செய்யற ந்தாலு பரவால்ல
ம்
நல்லா அட்வைஸ் பண்ணுவானுங்க இப்படி இரு அப்டியிற்றான்னு அதெல்லா ரொம்ப புடிக்கு ஒரு ஒரு நாள் இதுக்கெண்ணெ டைம் ஸ்பென்ட் பண்ணுவோ வீடிய வீடிய உக்காந்தி பேசுவோ எதாச்சு கோயில் திருவிழா வந்த அத பத்தி பேசி முடிவு பண்ணி கோவில் திருவிழா நடத்துவோ
சேரி
ம் அந்த மாதிர்லா இருக்கு ரொம்ப புடிக்கு இந்த ஊர பக்கத்துலயே எல்லாமே கிடைக்கு மல்லி எங்க ஊர் எங்கன்னா சென்னையில வந்து ரெடில் கேள்விப்பட்டிருக்கீங்களா
என்னது
சென்னையில ரெடில்ஸ்
ன்னா சும்மா தெரியாது எனக் சென்னை பத்தி அதிகமா தெரியாது
தெரியாதா ம் இங்களா எல்லா எல்லா ப்ராடக்ட்டு ஈஸியா கிடைக்கு வீட்டு பக்கத்துலயே எல்லாமே இருக்கு ஹார்ட்வேர்ஸ்சு அ ஆ மல்லிக கட எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே
சேரி சேரி
அதனால எங்களுக் எந்த பிரச்சனையு இல்ல
ம்
ம் எல்லா ஈஸியா கெடைக்கு
ம் ம்
ம் பசங்க எதாச்சு ன்னா வருவானுங்க எதாச்சு சண்ட போட்டாலு வருவானுங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்கு கலந்துப்பாண்ணுங்க
ஆ இதோ சொல்லுவாங்களே நாங்கதா எல்லா நாங்கதா அப்டிங்கிறமாரியா ம் சேரி சேரி ம்
சண்ட இல்லாம இருக்கு அதே மாரி யாருக்காச் சு ஒரு பர்த்டே பசங்களுக் பர்த்டே வந்தா கேக் வெட்டு
ம்
ட்ரீட ட்ரீட் கொடுண்ன்ட்டு எங்கயாச்சு கூட்டின் போவோ அன் டைம்ல பிரியாணி சாப்ட தாபாவுக் போவோ அந்த மாரி வெள்ள எங்கனா போவோ
ஜாலியா சுத்துறீங்க
ம் இப்ப ட்ரிப்பு பிளான் பண்ணோ கொடைக்கானலுக்கு
ம்
அது வேற போனு பட்ஜெட் அஞ்சாயிரோ சொல்லிருக்காங்க
எத்தன் நாள் ட்ரிப்பு
மூண் நாள் நாலு நாள் இருக்கு
சரி பரவாயில்லியே மூண் நாள் நாலு நாளைக்கு அஞ்சாயிரோ ருவா ஓகே தா
ம் டூரிஸ்ட்ட்ஞு வச்சு போலா ம் பதினஞ்சு பேரு
செரி ஓகே ஓகே
பொயிட்டு என்ஜாய் பண்ணணு அது இல்லாம காலேஜ் பசங்க வேற கூப்ட்டானுங்க ஃபால்ஸுக்கு ஏதோ போனுன்ட்டு அதுக்கு வேற போனு அடுத்த வாரோ சனிக்கெழம
ஒரே கஷ்டமப்பா ஒரே பிஸியாவே இருக்கீங்க
பிசியாவே இருக்கனுன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்ணு வேலைக்கு பொய்ட்டு காசு சம்பாரிக்ணு சம்பாரிச்சா தா போ முடியு ஏதாச்சு யாருக்கிட்டயாச்சு பசங்க கிட்ட கேட்டு வேலைக்கு எங்கயாச்சு போவோ
அ நல்ல வேலையா கண்டிப்பா கெடைக்
ம் அந்த வேலைக்கு பொயிட்டு கால் ச்சு சம்பாரிச்சு அப்புறோ பசங்க கிட்ட குடுத்து அப்புறோ போனு
ம் பெரிய பெரிய பிளான்ல்லா இருக்கு
ட்ரிப்புல்லா இன்னு போலே கண்டிப்பா போயே ஆணு
ம்
ம்
பரவால்ல நம்ம பசங்
ட்ரிப்ஸ் ட்ரிப் எங்கனா பொயிருக்கீங்ளா ஃபேம்லியா
ஃபேமிலியா கோயிலுக்குதா கூட்டு போவாங்க ஃபிரெண்ட்ஸோட போம்போது எங்க எங்கனா போவோ ஃப்ரெண்ட்ஸோட வேணா எங்கனா ட்ரிப்ஸெல்லா போவே
ம் ம்
ஃப்ரெண்ட்ஸுனாக்கா நாங்க மட்டு என்ன தனியாவா போக முடியு பிள்ளக் குட்டீங்களலெல்லா அள்ளி போட்டுட்டுதா போணு
அப்பிடிதா போணுமா
ஆமா பின்ன லேடிஸ் லேடிஸ் எல்லா தனியா புள்ளைங்களஎல்லா புருசங்கிட்ட விட்டுட்டு போ முடியாதுல்ல
யா போலாமே
எத்தன வீட்டுக்காரங்க பாத்துப்பாங்க அப்பிடியெல்லா நீ போகணுனு அவசியோ இல்ல நீ போகாத அப்டின்றுவாங்க
ஆமா ரொம்ப கஷ்டோல்ல உங்ளுக்கெல்லா
ம் யாரு கண்டா ஃபியூச்சர்ல நீங்க கூட உங்க மனைவி கிட்ட இந்த டயலாக சொல்லலாம் புள்ளய விட்டுட்டு நீ எங்கடி ட்ரிப்பு போறே அப்பிடின்னு நீங்க கேக்கலா ஆனா ஆண்கள் எல்லா கெளம்பிருவீங்க சரி நா நாலு நாள் வெள்ல பொய்ட்டு வர்றே அப்பிடின்னு
கெளம்ப வேண்டியதா
மாமியார் கெளம்பிட்டாங்க ஒரேடியா
எங் ஒரேடியா கெளம்பிட்டாங்ளா
ஆமா பரவால்ல அவுங்க கெளம்பி பத்து வர்ஷோ ஆகுது
அப்டியா
ம் ம்
ம் ஆ
இல்லயே ம்
உங்க உங்க அம்மா உங்க அப்பா இருக்காங்ளா
அம்மா இறந்துட்டாங்க அப்பா மட்டு தா அப்பா ம் அண்ண வீட்ல இருப்பாரு அதனால எப்பயாவது மாசத்துல ஒரு ரெண்டு நாள் மட்டு இங்க வந்துட்டு போவாரு அப்பா
ம்
ம்
எப்டி இருக்கீங்கனு பாத்து விசாரிச்சுட்டு போவாரு
ஆமா அதல்லா
ம்
ம்
நீங்க எங்கயு வேலைக்கு போல வீட்லதா இருக்கீங்க சொன்னீங்ள
நா வீட்ல தான் இருக்கிறேன்
ஆமா
வேலைக்கி போல ஆனா நா எம் எஸ் சி பி எட் முடிச்ச தெரியுமா
எங்க அண்ணி கூட ஏதோ பி காம் ஏதோ டிகிரி முடிச்சுட்டு சும்மா வீட்ல தா இருக்காங்க
ஆமா எனக்கு ஆமா எல்லாத்துக்கு இந்த மாமியார்ங்தா காரணோ
கொழந்தைய பாத்துக்கங்க கொழந்தைய பாத்துக்கணு கொழந்தைய பாத்துக்கணு
வேற வழியே இல்ல என்ன பண்றது படிச்சதெல்லா வீணா போகுது உங்ககிட்டதா சொன்ன படிச்சது என்னைக்கு வீணா போகாதுன்னு ம் ஆமா ம் பையன் காலேஜ் படிக்கிறான்
உங்க பையனா
ஆமா தேர்ட் இயர் படிக்கிறா பொண்ணு பொண்ணு வந்து டுவெல்த்து அவுங்க டியூசன் போயிருக்காங்க வந்தாச்சு ஹாஃப் டே தா டியூசன்
அப்டியா நானு டியூஷன்லா போயிருக்கேங்க கால்ல அஞ்சு மணிக்குலா எந்து போயிருக்க
ஆ
அப்போ டென்த்ல டென்த்து படிக்ககுள்ள ம் அப்ப போயிருக்க டென்த்துல
அதுவு ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பீங்ளே
ம் ஃப்ரெண்ட்ஸ் அதா வீட்டு பக்கத்துலே ட்யூஷன்லா பக்கத்து வீடே டியூசனு அவுங்களே நல்லா படிக்க வச்சாங்க என்ன
ஆ நல்லா மார்க்லா வந்ததா
ம் நல்ல மார்க் தா வந்தது
செரி செரி
ம்
நீங்க நல்லா படிக்கிற பயனாட்டந்தா இருக்கு எல்லாத்துலயு நல்லா மார்க்லா வச்சிருக்கீங்க ஊர் சுத்துனாலு படிப்லையு நல்லா படிக்கிறீங்க ம்
அப்பிடிதா இருக்கணு இல்லனா ஒன்னும் பண்ண முடியு ம்
செரி செரி நீ அம்மா செல்லமா அப்பா செல்லமா
நானா
ம்
ம் எப்டி சொல்றதுனே தெரி அம்மா செல்ல அம்மா அம்மா செல்லந்தா
சேரி சேரி அப்பா கொஞ்சோ ஸ்ட்ரிட்டா
அ ஸ்ட்ரிட்டுலா இல்ல அவர் என்ன இது வரைக்கு அடிச் சதே கெடையா சின்ன வயசுலருந்தே எந் நியாபகமே இல்லே அவரு அடிச்சி அம்மா வேணா திட்டுவாங்க ஆனா அம்மாவதா பிடிக்கு ஆ அப்பாவு புடிக்கு புடிக்காதுன்லா சொல்ல முடியாது அவரு எங்கிட்ட எதோப் பே-பேசிக்க மாட் டாரு நானு அவர்கிட்டே எதுவு பேச மாட்டே எல்லாமே அம்மாதா அம்மா கிட்டதா சொல்லி எதா இருந்தாலு கேக்கறது பண்றது சினா போய் கேப் அதா வேல விஷ்யமா கூட்டுன் போவல அப்ப மட்டு பேசுவே
ஓ ஓ செரி செரி சினிமாவுக்குலா ஃப்ரெண்ட்ஸ்ஸோடதாம் போவீங்ளா இல்ல அம்மாக் கூடதாம் போவீங்ளா
தா அந்து இப்ப ரீசென்ட்டா சூர்யா படோ வந்ததே கருப்பு
ஆமா
அதுக்கு போனே அன்டைம்ல அப் பதனோரு மணி ஷோ போனே நல்லாவே இல்ல அந்த படோ வேஸ்ட்டா போனோ
டியா
ம் ம்
ம் ம் த்ரிஷாவ புடிக்கல
த்ரிஷாவ புடிக்கு
த்ரிஷாவுக்கே வயசாயிர்ச்சு ஆமா
த்ரிஷாவுகு கல்யாணந்தா ஆவல அதா கொஞ்சோ ஃபீலிங்காருக்கு
அதுக்கு இனிமேல அது இனிமே கல்யாண ஆனா என்ன ஆகலனா என்ன வயசாயிருச்சி அதெல்லா நாலா ஸ்கூல் படிக்கும்போதே அதுக்கு வந்து முப்பது வயசு அப்டினுச்சி
அப்டியா
இப்பலா அம்பதுகிட்ட போய்கிட்ருக்கு அந்தம்மா
ம் சேரிங்க கால் கட் பண்ண